ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது என்னா பண்றீங்க
ஆ நா என்னா பண்றே சும்மா தா படுத்திருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ அதே சும்மாதா உக்காந்துருக்கே
ம் ஆ ஆ ஆ சாப்டாச்சா
ஆ இப்பதா சாப்டே
என்னா சாப்ட்டீங்க
ஆ எக்ரைஸ் சாப்ட்டே வீட்ல
எக் ரைஸ் சாப்ட்டிங்ளா செரி சேரி உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாளா அவுத மேரி ஆவுது
ஆ ஆமா எனக்கு அப்டிதாருக்கு ரொம்ப நாளா ஆன மேர்ருக்கு பேசுறதே ஆமா இப்பதா அதிகமா பேசவே முடியமாட்டேங்குது
ஆமா நீங்கதா வேல வேலன்ட்டு வேலக்கி போயிறீங்க
ஆமா நம்ப ஒர்க்கயு பாக்கணும்ல அதுதானா இப்போ அதிகமா இருக் கு நம்ப வாழ்க்க வந்துட்டு
ம்ஹூ
என்னா சொல்றதுனா வாழ் கே வந்து வாழ்றதுக்கு ஓடுறமா இல்ல ஓடுறதுக்காக வாழ்றமானு தெரியமாட்டேங்குது இல்ல
தத்துவத்த சொல்றீங்க ஆனா அத தப்பு தப்பா சொல்றீங்க பரவால்ல
பரவால்ல இரு இருந்தாலு அந்த ஒரு அர்த்த புரிஞ்சுகிட்டா போதும்ள
ஆ ஆ ஆ ஆக மொத்தத்துல ஓடுறீங்க எதுக்காக ஓரிங்கனு அங்கயே நின்னரல
எதுக்காக ஓட்றனு தெரிய மாட்டேது ஓட்றோ
ம்
கேட்டா வாழ்றதுக்காக ஓட்றோனு ஒரு காரணோ சொல்ல வேண்டிதா இருக்கு
ம் ம்
ம் வாழ்றதுகாக ஓடுறோ ஆமா ஆமா வாழ்றதுகாக ஓடுறோ இல்ல ஓ ஓடிதா வாழனுமா ஏதோ ஒரு மாரியா வரு அது ஆனா நல்லா இருக்காது
ஓடுரிங்க ஆனா ஆகமொத்ததுல வுடுங்க
செர் செரி நீங்க
ஆ என்ன நா ஜாலியாயிகுறேங்க எனக்கு எந்த ஒரு பிரச்ச ன்னயு கெடயாது சாப்ட்டோம்மா தூங்குனோம்மா சாப்ட்டோமா தூங்குனோமா
ம் ம் ம் கல்யா கல்யாணலா ஆயிடுச்சா ப்ரோ உங்களுக்கு
ஆ கல்யாணலா ஆயிடுச்சு
கல்யாண ஆயிடுச்சிங்கிறீங்க ஜாலியா இருக்கேன்றறீங்க இந்த மாரி கல்யாண ஆன யாருமே ஜாலியா இருக்கேன்னு சொன்ன கேள்விப்பட்டதே இல்லங்க
அது வந்து செ அது வந்து சில பே அவுங்க வந்து பொண்டாட்டிய புரிஞ்சிக்க மாட்டாங்க
அதா அந்த மனைவி அமைவதெல்லா ஒரு வரன்னு சொல்லுவாங்கள அந்த மாரி
நா அவுங்கள புரிஞ்சிக்ப்பே அவுங்க என்ன புரிஞ்சுப்பாங்க
ஆ ஆ ஆ சேரி சேரி மேரேஜ் ஆகி உங்களுக்கு எத்தன வருஷோ இருக்கு
இந்த ரெண்டு பேருக்கு புரிதல் இருந்தாலே வாழ்க்க நல்லாதா போவு எந்த வித கஷ்டமு தெரியாது லைஃப் அப்டி ஜாலியா போய்ட்டுருக்கு ம்
பரவாயில்லயே நல்லாருந்தா சந்தோஷோந்தான் மத்தவங் மாரி கொற சொல்லிக்கிட்டு இவுங்க அவுங்கள பத்தி கொற சொல்றது அவுங்க இவுங்கள பத்தி கொற சொல்றது
ஆமா ஆமா
அதெல்லா இல்லாம அந்த ஈகோலா இல்லாம பரவாயில்ல அப்டி ஒரு லைஃப் நல்ல லைஃபு தாங்க
என்ன அப்பப்ப போட்டு அடிப்பா வேற ஒன்னு இல்ல வாங்கிக்க வேண்டியதா
ஆ ஹா பரவாயில்லயே ஆ
அ என்னது பொண்டாட்டி தான அடிக்கிறானு உக்காந்துர வேண்டிதா அதுவு கொஞ்சோ ஜாலியா இருக்கு ஓ
ம் அதான
ம் உங்களுக்கு கல்யாண ஆய்டுச்சா
நம்மளுக்கு இல்லங்க வீட்டுல வந்துட்டு இன்னோ வேல இன்னு இருக்கு அதெல்லா முடிச்சுக்கிட்டுதா
இப்போ வேலய முடிச்சுட்டுன்னா எந்த வேலய சொல்றீங்க
இல்லல்ல வேல பாத்துட்டுருக்கோம்ல வீட்டு வேலயெல்லா நடந்துகிட்ருக்கு
ஓ வீடு கட்டிட்டுயிருக்கிங்ளா
ஆமா அதெல்லா கொஞ்சோ முடிச்சுக்கிட்டு
அ அ
ஆ கொஞ்சோ ஒரு சேஃப்டி பண்ணிக்கிட்டு
செர் சேரி பொண்ணு பாத்துட்டீங்களா இல்ல அது
இல்லல்ல வீட்லதா பாத்து வப்பாங்க நம்மல்லா போய்ட்டு அவசரப்படக் கூடாதுங்க அது மாரி விஷயத்தெல்லா ஏனா வந்துட்டு இப்ப எப்டின்னா ஒண்ணு இப்ப உள்ள ஜென்ரேஷன் எப்டினா பொண்ணுக்கு அதிகமா புடிச்சா பையனுக்கு புடிக்க மாட்டேது பையனுக்கு அதிகமா புடிச்சா பொண்ணுக்கு புடிக்க மாட்டேங்குது
ம் அவுங்க ரெண்டு பேருக்கு புடிச்சா வீட்டுல புடிக்க மாட்டேங்குது ஆ வீட்டுல உள்ளவங்களு புடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு புடிக்க மாட்டேகிது
ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்குறாங்க அவிங்கல்லா பிரச்சன கெடயாது இப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு புடிச்சு அப்ட்ன்னா எதுன்னா அடுத்து ஏதாச்சு ஒரு பிரச்சன உள்ள வந்துடுது எப்டினா புடிக்க னா ஒரு ஃபேமிலிக்கு புடிக்குது ஒரு ஃபேமிலிக்கு புடிக்காம போய்டு
ஓ
இந்த மாரி ஒரு கஷ்டத் த்லா கொண்டு பேய் எங்னே பின்னாடி கஷ்டப்பட்டு வர்றோ மெனக்கட்டு ஒரு எடம் வாங்கி ஒ ரு வீடெல்லா கட்டி
ம்
ஆ ஒரு மரியாதையோட இருக்குறாங்கிறப்போ ஆ அப்போ நம்மளுக்குன்ற வாழ்க்கை நம்மளை தேடி அமையுமுல்ல
ஆமா ஆமா நீங் சொல்றது கர்ட்டு தா
எப்பயு அந்த சொல்லுவாங்கள தேடி போறதை விட தேடி வர்றத ஏத்துக்கிட்டா வாழ்க்க நல்லா இருக்குன்ட்டு
ஆ தத்துவ நல்லா இருக்குங்க எந்த படத்தில உள்ளது
அதெல்லா கெட்யாதுங்க ஏதோ ஒரு இதுல கேப்போம்ல கே க்கிறது ஏதாச்சு ஒரு எடத்துல சுட்டுவேஷன் அமையும்
ம் ம் ம்
அப்போ சொல்றதுதா
செரி செரி செரி உங்களுக்கு நெறைய தத்துவல்லா தெரியும்போலையே வாழ்க்கையை பத்தி தெரியிது எப்டி வாழணுன்னு தெரியிது எதுக்காக ஓடணுன்னு தெரியிது நெற்ய விஷ்யம் தெரிஞ்சிகிது உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா
எனக்கு என்னாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தாங்க ஆவுது
ட்வெண்ட்டி ஃபைவ் ஆவுதாங்க உங்ளுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ஆவுது ஆனா இன்னு மேரேஜ் ஆவலங்கிறீங்க எனக்கு இப்பதா ட்வெண்டி டூவு‌ ஆவுது எனக்கு அதுகுலே மேரேஜ் ஆயிச்சு
அதா சொல்றல்லங்க அந்த அவங்கவுங்களுக்கு அந்த அந்த சுட்டுவேஷன்ல அப்பப்போ அமைஞ்சிடுங்க
ஆமா ஆமா
ஆ நம்மளுக் இன்னு கடமைகள் இருக்கு கடமைகள் கட்டுப்பாடுல்லா ஏகப்பட்டது இருக்கு சோ அதெல்லா கரெக்டா பேஸ் பண்ணி போனு ஸ்
நா வந்து பதினெட்டு வயசுல சம்பாரிக்க ஆரம்பிச்சுட்டங்க அதனால இப்ப ந நல்ல ஒரு எடத்துல வேல பார்க்க ஆரம்பிச்சுட்டே
நம்மலா அந்த பதினெட்டு வயசுலதா அந்த கடன்ங்கிற சுமைய தாக்கு பிடிக்க ஆரம்பிச்சோ
ம்
அந்த சுமைகள் கொஞ்ச கொ எனக் குறைஞ்சிட்டுனா ஒரு நிம்மதியான வாழ்க்க வந்துக் அப்புறோ நம்ம அடுத்த ஒரு இத பண்லாமே
நால்லா காலேஜ் படிக்கும் போதே வந்து வேலைக்கு போயிட்டே
ம் ம்
நா வந்து ஐ டி ஐ டி கோர்ஸ் பண்ணி அப்டியே ஐ டி குள்ள பூந்துட்டே இப்ப இப்ப கொஞ்சோ செட்லா ருக்கே
பரவால்ல பரவால்ல ஆ அப்டி இருந்தா பிரச்சன இல்லயே நீங்க என்ன இருவத்தி ரெண்டு வயசுனா பதினெட்டு வயசுலே நீங்க அழகா மேரேஜ் பண்ணிர்லாமே
பதினெட்டு வயசு மேரேஜ் பண்ணா நா இந்நேரோ ஜெயிலுக்குள்ள இருப்பே என்ன தூக்கி வெச்சு கும்கும்ணு கும்மிட்டுருபா
ஆ பரவால்லையே ஆ பரவால்ல வெயிட் பண்ணிதா மேரேஜ் பண்ணிடிங்க அப்போ உம் இல்லல்ல சொன்னீங்களே பதினெட்டு வயசுல செட்டில் ஆயிட்டன்ட்டு அதுக்காக சொன்னங்க
பதினெட்டு வயசில செட்டில் ஆவல பதினெட்டு வயிசில வந்து அப்பயே வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட இப்பதா செட்டில் ஆயிருக்கன்னே
ஓ செட்டில் ஆன செட்டில் ஆன வொட்னே மேரேஜ் பண்ட்டீங்க
ஆ செட்டில் ஆனவொன்னே மேரேஜ் பண்ணல அது ஒரு ரெண்டு வர்ஷோ கழிச்சி மேரேஜ் பண்ண
அ அ அ மேரேஜ் பண்ணி எத்தன வர்ஷோ இருக்கு உங்களுக்கு
மேரேஜ் ஆயி என்னா ஒன் இயர் ருக்கு
ஆ அ அ செரி செரி அப்பனா இருவத்தொரு வயசுல மேரேஜ் ஆனுச்சா உங்களுக்கு
ஏ எனக்கு வயசு இப்ப இருவத்தி ஆறுங்க
என்னங்க இப்பதா இருவத்தி ரெண்டுன்னிங்க இருவத்தி ஆறுன்றீங்க என்னங்க
ஏங்க அது வந்து வயசு வந்து இத்தன வயசுல வேலைக்கு போய் முடிச்சேன்னு சொன்னாகங்க
ஓ ஒ
ம்
இப்ப இருவத்தஞ்சு வயசுல மேரேஜ் பண்ணீங்களா
ம் ஆமா
ஆ இப்ப எ வயசுல மேரேஜ் பண்ணிருக்கீங்க மேரேஜ் பண்ணி ஒரு ஒரு வருசோ ஆவுது
ஆமா
அப்றோ என்னாங்க நா அந்த இதாயிட்டு அடுத்த ஒரு வருஷத்துல மேரேஜ் பண்ணிக்கலான்ருக்க கரைட்டா தானங்க இருக்கு ஒரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கீங்க
ம் ம் ஆனா நா பாத்திங்களா ஜாலியா இருக்க அனா அதுக்குதா கடன்ல்லா அதுதாங்க வாழ்க்கையில ந்து எதுவேணா வாங்கலா ஆனா கடன் மட்டு வாங்க கூடாது
இந்த கடல்லியு கடன்லியு உழுவுறவன வந்து காப்பாத்தே முடியாதுனு சொல்வாங்களங்க
ஆமா நா அது உழுல தப்பிச்சுக்கிட்ட நீங்க உழுந்துட்டீங்க நீந்திட்டு இருக்கீங்க நீந்தி வாங்க க கரைக்கு
ஆ என்ன பண்றது சரியான வேல கெடைக்கிற வரைக்கு கொஞ்சோ உயிர் வாழ்றது அதுக்காச்சோ கொஞ்சோண்டு நம்மளுக்கு லக்கி இருக்கணும்லங்க
ஆமா ஆமா அதுக்குனு கடல்ல இருக்க மீன்ல்லா முடிச்சு தின்னுட்டு உயிர் வாழாதிங்க
ஆ ஏ பாப்போ என்னா எவ்ளோ நாளு ஒரு நாள் எல்லாமே மாறிடாதிலங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கே கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேட்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ உங்களுக்கு டவர் இல்ல போலேங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேட்குதுங்களா ஹலோ இருக்கீங்களா டவ டவர் உள்ள இடத்துக்கு வந்து பேசுறீங்களா சுத்தமா நீங்க ஒண்ணுமே பேசுறது கேக்குல ஹலோ